ஆ வணக்கம்ங்க
வணக்கம்
ம் ஆமா சின்ன வயசுல உங்களுக்கு புடிச்ச ஐஸ் என்ன
நானா அப்பல்லா என்னங்க வந்துச்சு நம்ம வந்து இங்க வெளிய ஐஸ்கிரீம டப்பால போட்டு எடுத்துட்டு போவாங்க இல்லையா ஒரு பெட்டில போட்டு அந்த பால் ஐஸ் இது குச்சைஸ்சு அ ஆமா அதுல வந்து இந்த ஃப்ரூட்ல்லா போட்டு மிக்ஸ்டா ஒரு ஐஸ் வரு இல்லையா அது நல்லா இருக்குங்க ஆ ஆமா ஆமா ஒரு ரெட் கலர்ல ரெட் கலர்ல சேமியால்லா போட்டி இருக்கோமே
ஆ அது அது அது அந்த பிங்க் கலர்ல ஒன்னு வரு பாத்தீங்களா அந்த சேமியாலா போட்டு கலரா இருக்கு அதெல்லா அப்பல்லா தெரியாது அதல்லா கலர்ல்லா கெடு தல்லா தெரியாது போட்டு நல்லா சாப்பிட்டு நைட் சளி பிடிச்சுக்கு அவ்ளதா
அப்பெல்லா பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரெண்டு ரூபாவா ரெண்டு ரூவா மூன்றுபா இப்டிதா ஐஸ்
எனக்கு கிரேப்ஸ் தாங்க பிடிக்கு எனக்கு அந்த பால் ஐஸ் கிரீமே பிடிக்கவே புடிக்காது எனக்கு அந்த கிரேப்ஸ்தா பிடிக்கு கிரேப்ஸ்தா அப்பப்போ வாங்கி வாங்கி வாங்கி சாப்டுவே அதுல கிரேப்ஸ்ல சேமியா போட்ருக்கு அது ஒவ்வொரு உரிக்கும் அந்த சேமியா வரு கீழல்லா ஒழுகு வாய் கை அந்த குச்சில்லா இப்பல்லா சாஃப்டா வருதுல்ல அந்த குச்சிஐஸ்டு ஆனா அப்பல்லா வந்து ரொம்ப ஒரு மாரி மொர மொரன்ருக்கு
சாக்கோபார்லதா அந்த மாரி பாக்குறோ அந்த மாரி ஐஸ்கிரீம் வண்டியல்லா இப்ப கெடையவே கெடையாது
அது சொல்லல அந்த குச்சைஸ்ல அந்த குச்சி வரும் பாத்தீங்களா அந்த குச்சி வந்து மொ அது ஒரு மாரி சொர சொரன்னு இருக்கு நம்ம வாங்குற காலத்துல இப்பல்லா நல்லா ஸ் அப்டியே ஒரு சாஃப்ட்டா அப்டியே செ செஞ்சு அழகா இருக்குது குச்சிலா சாக்கோபார்ல அருண் ஐஸ்கிரீமா பாத்தீங்கன்னா அது எல்லாமே இப்ப வர குச்சி ஐஸ்லா அப்டே வாயில வச்சா அப்டே உ கரைஞ்சிருது அது கரையவே கரையாது அது அது ஐஸ்ஸு
ஆனா நல்லாருந்துச்சி ஆ
அந்த கோலா ஐஸு
ஆ சாப்ட்ருக்கே சாப்ட்ருக்கே அது இப்ப கூட சாப்டேங்க போன புக் டார் போயிருந்தேல்ல அப்ப கூட சாப்ட்டே நல்லா கலர் கலரா இருக்குல்ல
ஆமா அதுவு கொக்க கோலா ஃப்ளேவர்லா நல்லாருக்
ஆமா நல்லாருக்கு நீங்க இதெல்லா சொல்லும் போது இதலா திரும்ப சாப்புடுவோமா எங்கியாவது போவோமா அப்டின்ற மாரி இருக்கு எனக்கு உம்
போய் சாப்டுங்க அது இந்த கொக்க கோலா அப்றமா இந்தோனு அந்த பேக்கெட்டில் பிாஸ்டிக் பாக்கெட்க்குள்ள அந்த ஜூஸ்லாம் போ கலர் கலரா ஊத்தி வச்சிருப்பாங்க பார் திங்ளா ஒருபாய்க்கு விப்பாங்களே அம்பத் அ ஆ ஆ அந்த பாக்கெட்ட கலர் ஆமா அது பெப்சி சொல்வாங்கத பச்ச கலர்ல இருக்கு ஃபேன்ட்டா பெப்சி ஸ்பைரைட் அப்டின்வோ ஆனா அது அது ஸ்பரைட்டு ஃபேன்டாலா கெடையாது லோக் தண்ணி ஃபில் பண்ணி உள்ள வச்
ஆமா இதெல்லா அப்பவே எங்க கடைல இருக்குங்க நா அப்டே என்ன பண்ணுவே ஸ்கூல் விட்டு வரும்போதே அ ஸ்கூல் விட்டு வரும்போதே எங்கக் கடைலப் போயிட்டு நெறயா வாங்கிட்டு அப்டே வீட்டுக் வந்துருவே வீட்டுக் வந்தோனே எங்க அம்மா அப்டியே ரெடியார்ப் ப்பாங்க என்ன திட்றதுக்கு
ம் அது வாங்கனா சளி புடிச்சுக்கு ம்
அப்பறோ அந்த ரோஸ் மில்க் பேக்கெட் சின்ன சின்ன பேக்கெட்டு ரஸ்னாப் பேக்கெட்டு
ரஸ்னா தாங்க மறக்கவே முடியாதுங்க அப்சாம் அது கோடை காலனா ரஸ்னாதா அது இல்லாமலா இருக்கவே மூட்டே எந்த வீடுமே இருக்காது இல்ல எங்க போனாலு ரஸ்னாதா வீட்டுகுஸ் கூலுக்குலா ரஸ்னா பாக்கெட்டு அது எப்டி ந நைட் வந்து ரஸ்னா போட்டு வச்சிருவாங்க நைட் ஃபுல்லா ஃப்ரிட்ஜுகுள்ள வச்சிருவோ அடுத்த நாள் பெரிய ரெண்டு லிட்ரு பாட்லு ஒரு லிட்ரு பாட்டில்ல வந்து ஸ்கூல்க்கு எடுத்துடு போவோ அதும் பேக்கெட்டில் பிளாஸ்டிக் கவரா போட்டு சுத்திப்போ ஏனா ஜில்லுன் போயிடுல்ல தண்ணில வுருகுல்ல ஐஸ் கட்டியாதானே எடுத்துருப்போ ஐஸ் ஸ்கட்டியா எடுத்துடு போயிடுவோ ஃப்ரீசர்க்குள்ள போட்டு அதுல பேக்லா சில டைம் நெனஞ்சு போய் வுள்ள பு க நெனச்சு பாடு க்ளாஸ் இருக்குல நெனஞ்சு போயிடு
நீங்கிளு நெறைய வேல பாத்துருக்கீங்க போலையே ம்
ஆ அது ஒருப்றோ ஆ இந்த ரஸ்னா அதுக்கப்றோ இந்த குட்டி குட்டியா ஒரு கேக் வரும் பாத்தீங்ளா இந்த மஞ்ச கலர்லருக் பண்ண கேக்கு தாவ் அம்பது ஒருபாய்க்கு அஞ்சு கேக்கு அந்த மாரி குடுப்பாங்க அஞ்சு கேக்கோ பத்து கேக் கோ அப்டி குடுப்பாங்க குட்டி குட்டியா இருக்கு அம்பது பைசா அந் த எல்லோ கலர் கேக்கு அது நா ஒங்குள்க்கு அம்ச்சு அது அதுக்கப்றோ இந்தப் போலோ மிட்டாய்
சோம்பப்டி கேக்கு அது ஆ போலோ மிட்டாய் ஆமா
டிங்ளா
வெளியே பெல் அடிச்சிட்டே போவாங்கங்க அப்பலா
ஆ அந்தக் அந்த கண்ணாடி பாட்டில் குள்ள வச்சி வதே ஒரு அக்கா எடுத்து போவங்க எங்க ஊர்ல அவுங்க இன்னுமே இருக்காங்கங்க வுங்க இன்னுமே அது விக்கிறாங்கங்க எனக்கு அவுங்ககிட்ட வாங்கி சாப்புனு ரொம்ப நாள் ஆச்சு அவுங்களப் பாத்தனா அடுத் தர்வ வாங்கி சாப்டாம இருக்வே கூடாது அவுங்க வந்து ஓ அவுங்க எப்டி சொல்லுனா சோன்பப்டி அதுக்கப்றோ இந்த போட்டி அ இன் அது வச்சிருப்பாங்க அதுக்கப்றோ இந்த ஜவ்வு மிட்டாய்ன்னு ஒண்ணு செய்வாங்க அப்றமா இன்னொன்னு ஹல்வான்னு ஒன்னு செ ஜவ்வு மிட்டாயு ஹல்வாவு அவுங்களோட ஸ்பெஷலு ஜவ்வு மிட்டாயு அல்வா அவுங்களே செய்வாங்க அது பாத்தீங்கன்னா மல்வா ரொம்ப ஸாஃப்டாருக்கு அஞ்சு ரூவாய்க்கு தருவாங்க அது சாப்புற கொஞ்ச நேரத்துலயே தொண்டயெல்லா கவ்வ ஆரம்பிச்சிரு நா ஆனால சாப்டுவோ ஜவ்வு மிட்டாய் தா மென்னுகிட்டே இருப்போ முடியவே முடியாது அப்டி இழுத்துக்குனே ரொம்ப நேரமா சாப்புட்ருப்போங்க நீங்க ஜவ்வு மிட்டாய்ல்லா சாப்ட்டீங்கன்னா நல்லாரு அது இந்த சோன் பப்பில பாத்தீங்லா அது ஒன்னு ஷார்ப் ஷார்ப்பா ஒன்னு இருக்கு பாத்தீங்களா
ஆமாமா ஆ
அது இந்த வாய்ல குத்து கரெக்டா இந்த வாய்க்கு மேல எங்கயாச்சு ஒன்னு எடத்துல
எனக்கு இப்ப சோன்பப்டி சாப்புணு போல இருக்கு ரொம்ப நாள்க்கப்றோ அதுதா இவுங்க எதாவ்து பேசுனாலே ஒன்னே அத சாப்புண்ணு அது சா ப்புற்ணு இத சாப்புற்ணு அப்டின் தோண ஆரம்பிச்சிருது ஒடனே
அப்பறம் மொள அ அந்த அப்பறம் மொளகா மிட்டாய் அந்த ரெட் கலர் மிட்டாய் ஆமா அதானு அதாங்க இந்த ஒரு ரெட் கலர்ல ஒண்ணு இந்த ஆ நம்ளுக்கு தலகாணி மாரியே இருக்கு ஆனா ரவுண்ட் டா இருக்கு ஒரு ஒரு மாரி ஓவல் ஷேப்ல முட்ட சைஸ்ல இருக்கு முட்ட ஷேப்ல இருக்கு ஆனா மேல வந்து ரெட்கலர்ல வந்துட்டு பூசி வச்சிருப்பாங்க அது வந்து மொளகா மிட்டாயின் சொல்லுவாங்க லைட்டா கொஞ்சோ காரமாருக்கு
அப்டியா எனக்கு தெரில இது ம் எ பொண்ணு ரெண் நா ள் முன்னாடி திடீர்னு அம்மா எனக்கு வந்து இந்த கேக்கு கேக்குல்ல அவளுக்கு இது வரைக்கு நா வாங்கி குடுத்ததே இல்ல இந்த பன்னு பன்னு கேக்குறா பன்ல வந்து இந்த பட்டர்ல்லா போட்டு இருக்குல இந்த கிரீம் கிரீம் பன்னு மாரி அம்மா எனக்கு அது வேணு எ ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்தா ஸ்கூலுக்கு எனக்கு அது வேணு இது வரைக்கு நா அவளுக்கு வாங்கி குடுத்ததே இல்ல இந்த பன்னெல்லா திடீர்னு வந்து என்கிட்ட கேக்கோனே எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு ஆ பரவால்ல இவ்ளு இவ்ளுக்கு இதெல்லா பிடிக்குது போல அப்டின் தோணுச்சு
சே வாங்கி குடுங்க அந்த ஜாம் பன்னு வாய்ன் குடுங்க நல்லாருக்கு
ம்
ஓகே அப்பல்லா பாத்தீங்ன்னா வீட்டுக்கிட்டயே வந்து பன்னு கேக்கெல்லா விப்பாங்க பாத்துருக்கீங்களா ஒருஸ் ஒரு தள்ளு வண்டில அதாங்க தேங்கா பன்னு ஆமாங்க த தேங்கா பன்னு மாரி வரு அப்பல்லா பேக்கரியே நம்ம வீட்டுக்கு வரு பப்ஸ்ல்லா விப்பாங்க நம்ம வீட்டுகிட்ட வந்து அப்பல்லா அம்மா வாங்கி வச்சிருப்பாங்க கர்ட்டா நம்ம ஸ்கூலுக்கு விட்டு நடந்து வந்துட்ருப்போ அப்ப அம்மா நம்ளுக்கு வாங்கிட்ருப்பாங்க கடைல அம்மா எனக்கு அது வேணு எனக்கு அந்த தேங்கா பன்னு வேணு தேங்கா பன்னு போன தடவ இவ எடுத்துக்கிட்டா தங்கச்சி அப்டின் சொல்லிட்டு அது ஒரு சண்ட செரிங்க இவனுக்கு ஒரு தேங்கா பன்னு ஒரு பீஸ் குடுங்க அப்றம் பிஸ்கெட்ல்லா விப்பாங்க பாத்தீங்களா அப்ல்லா இந்த சால்ட்டு பிஸ்கெட்டு இந்த த ராகி பிஸ்கெட்டு தேங்கா பிஸ்கெட்டு அப்றோ பட்டர் பிஸ்கெட்டு இதெல்லா இந்த கண்ணாடி பாட்டுல்ல போட்டு விப்பாங்களே
ஆமா இப்ப கூட இருக்குங்க இந்த டீ கடைல்லா போனீங்கன் வச்சு கோங்ளே இந்த கண்ணாடி டப்பால போட்டு போட்டு வச்சிருக்காங்க ஆமா
அஞ்சுரூபா தா இப்லா
ஆ அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆயிடுச்சு ஆனா
ஆமா ஆமா அதுல அதுல உங்களுக்கு எந்த பிஸ்கெட் புடிக்கு இந்த கண்ணாடி பாட்டுல்ல போட்ருக்க பிஸ்கெட்ல
அந்த பட்டர் பிஸ்கெட்டு அது நல்லாருக்கு சால்ட்
இன்னு சால்ட் பிஸ்கட் தா எல்லாத்துக்குமே புடிச்சிருக்குது அத்து அது அப்பற இன்னொரு ஒரு பிஸ்கெட் இருக்குங்க இந்த நல்லா ஆ கொஞ்ச ஷார்ப் ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா மேலயேஓ கத் கத்தி மாரி இருக்கு இப்டி கோடு கோடா கோடு கோடா இருக்கு அந்த பிஸ்கெட் மேல நீளமா இருக்கு அந்த ஆ அது மாரி கொடுக்கடாது அது தெரியல அது இன்னொன்னு அதுல வந்து லைட்டா வந்து இந்த பட்ட போட்ருப்பாங்க பட்ட டேஸ்ட் இருக்கு
அப்படியா ம் ஆமாமா ஆ
ஆ
ஆ நீட்டு நீட்டா இருக்குல்ல ஆமா ஆமா தெரியுது தெரியுது ஆ ஏன்னா இப்பெல்லா பசங்களுக்கு சின்ன கொழந்தைகளுக்குல்லா இததா வாங்கி குடுக்கணு அப்டின்னு வாங்குடுப்பாங்க ஏன்னா அப்ப இருக்கு
அப்பறமா இந்த இன்னொரு ஒரு பிஸ் பீட்ரூட்டு இருக்குமே இந்த முந்திரியோ என்னமோ போட்ருப்பாங்க அதுமேல முந்திரி பிஸ்கெட் மாரி கொஞ்ச நல்லா டா நல்லா ப்ரவ்ன் கலர்ல இருக்கு நல்லா ந இருக்க அன்னை கூட ஒரு தடவ அப்படிதாங்க வண்டி ஓட்
பாப்பாக்குதா இப் இப்போல்லா எதுவு வாங்கி குடுக்குறதே இல்ல நா அவ எதுவு ஸ்நாக்ஸ்சுன்னு எதுவு கேக்குறது இல்ல நேத்து ஒரு ரெண்நாள் முன்னாடிதா கேட்டா ஆனா இப்பெல்லா வந்து வந்த ஒனே சாப்புறாங்களா அதனால அதுக்கப்பற வந்து அவங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பறது அப் அப்படின்ற ஒரு இதுவே வரவே மாட்டேங்குது ஏன்னா வீட்லல்லா முன்னாடில்லா வாங்கி வைப்பாங்க ஏன்னா நானு எதுவு சாப்ட மாட்டே இந்த மாரி இந்த மிச் சரு ஆ இந்த மாரி ஐட்டல்லா நானு சாப்ட மாட்டே வாங்கி வாங்கி வச்சு என்ன ஆகுதுன்னா அது வீணாதா போகுது ஒரு ஒரு வார இருந்து அதது யார் கிட்ட நம்ம வீட்டுல வேல செய்யறவங்க கிட்ட
சாப்பறத மட்டு வாங்குங்க இந்த மிக்சரு இந்த பூந்தில்லா வேஸ்ட்டு தாங்க ஆகுது இப்பல்லா எப்பயாவது கொஞ்ச நூறு கிராம் நம்ம நூறு கிராம் அம்பது கிராம் வாங்கிருக்கோ கொஞ்ச கொஞ்சமா அப்படி வாங்கிட்டு சீக்கிரமா காலியா இருக்கு இந்த கால் கிலோ இந்த கடைக்காரங்க பண்றதுதாங்க போனோனே கால் கிலோ போட்டலாமா
அவங் கால் கிலோ தா குடுப்பாங்களே எங்க போனாலுமே இப்பல்லா எங்க நூறு கிராம் குடு க்குறாங்க நம்ம வந்து நூறு கிராம் தா வேணு அப்டின்னு அடிச்சு கேட்டு வாாங்குனாதா வாங்க முடியுது
ஊம் கால் கிலோ போட்டுறாங்க ஆ எழுபது ரூவா தாங்க ஓ எழுபது ரூவா தானா போட்டுருங்க கூட்டுங்க அப்டின்னுருவ வேணா முப்பது ரூவா இருவ முது ரூவா தாங்க இருவத்தஞ்சு ரூவா முப்பது ரூவா தா நூறு கிராம் அதுதா நா போகணு வாங்குவே நா இருபது ரூபாய்க்குள்ளா போய் கள்ள கொட்டகவே இப்போ ஆனா இருவது ரூபாய்கு கள்ள கொட்ருங்க அதுத்து கொஞ்சோடு கட்டி கொடுப்பா ஆ கரெக்டா ஒருத்தருக்கு சரியா போய்டுங்க வேஸ்ட்டு ஆகாது ஏன்னா நா வாங்க அப்டியே வேஸ்ட்டா போச்சுன்னா
ஏன்னா எப் எப்பவுமே அவளுக்கு நாந்தா வாங்குவே போயிட்டு நாந்தா வாங்கிட்டு வருவே இப்ப இங்க வந்ததுலேந்து நா எது வாங்கி வைக் கிறது இல்ல அவளுக்கு முன்னாலா ஸ்நாக்ஸ் குடுத்து விடுவோ அவ சாப்புட்டு வருவா இப் இப்ப எவ்ளோ நாளா இப்ப கொஞ்ச நாளா அவ குடுத்து விடற எதையுமே சாப்பறதுனால நா வாங்குறதே கெடையாது ஸ்நாக்ஸ் வந்து குடுத்து அனுப்புறதே இல்ல ஏன்னா எல் கே ஜி யூ கே ஜில அப்டில்லா பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்குன் தனியா அவங்க வந்து உக்கார வச்சு சாப்பாடு குடுத்தாங்க இப்ப வந்து இந்த இதுல வந்து பஸ் ஸாண்டர்ட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா சும்மா பிரேக்குக்கு ஒரு டென் மினிட்ஸ் போல விடுறாங்க போல அந்த நேரத்துல யாரு ஸ்நாக்ஸ்லா ஓபன் பண்ணி சாப்பட்றதில்ல போல பசங்கல்லா வெளிய விளையாட போயிட்டு திரும்ப உள்ள வராங்க அதனால இப்ப குடுத்து விட்டாலு வேஸ்ட்டாதான ஆகுது அதனால இப்ப கொஞ்ச நாளா ஃபுல்லா அ எதாது ஒரு ஜூஸ் போட்டு குடுத்தற்றது எனா குடிச்சுருவா ஜூஸ்னா உடனே அப்டினுட்டு அப்டிதா குடுத்துட்ருக்கே ஆ எனக்கு அது வேற தோணுது இந்த ஜூஸ் டெய்லி குடுத்ததுனால திடீர் இன்னிக் உடம் செரியாம போய்டுச்சோ அப்டினு வேற தோணுது அவ டெய்லுமே ஆரஞ் ஜூஸ் தங்க கேக்குறா ஆப்பிள்லா குடுக்கறனாலு வேனான்றா
ஓ பரவால்ல டைய்லி விட்டமின் சி எடுத்துக்க
ம் ஆரஞ்சு அப்டி இல்லனா சாத்துக்குடி
குடுக் குடுக்கலா காலைலயே குடிச்சுட்டு பொய்ருவாலா
அவ எப்பிடினா எடுத்துட்டு போய்ட்ற எடுத்துட்டு போயிட்டு அந்த பிரேக்டைம் வரு இல்லியா அவளுக்
ஆமா ஆமா ஆமா சேரி சேரி நல்லத்தான எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடுங்க இல்லனா ஒரு நாள் எனா டே சிட்ரிக் அசிட் சில டைமு ஒத்துக்கு என்ன ஐஸ்ல போட்டு குடுக்குறீங்ளா
இல்ல இல்ல ஐஸ்லா போட்டு குடுக்கறது இல்ல நேத்தோ முந்தா நேத்தோ வந்து ஐஸ்ல போட்டு வீட்ல வெச்சிருந்துருக்காங்க அத நா அன்னிக் குடுத்து விட்டுட்ட ரெண்டு நாள் முன்னாடி அது ஆனா நா மோஸ்ட்லி குடுக்கறது வந்து ஐஸ்லா போட்டுல்லா கொடுக்க மாட்ட ஃபிரிஜ்லியு வெக்க மாட்ட எனா அவளுக்கு ஒத்துக்காது அவ என்ன பண்ணிருக்கா நல்லா விளையாண்டுட்டு வந்ட்டு அந்த வேர்த்து ஊத்திருக்கு போல அப்பயே குடிச்சிருக்கா எனக்கு அதுதா வந்து அவளுக்கு ஒத்துக்கலியோ அப்டின் தோணிட்ருக்கு
ஓ சேரி சேரி சேரி சேரி
செரிங்க செரி நம்ம பேசுலா அப்றோ
செரிங்க நன்றி நன்றி நன்றி நன்றி